ஹலோ அ அலோ அலோ வணக்கோ
அ சொல்லுங்க
அ ஹலோ
அலோ
அ ஹலோ அண்ண வணக்கோ
அ வ வணக் சொலுங் வணக் சொலுங்
புதுசா இப்ப நம்ம ஒரு லேண்ட் ஒன்னு வாங்கிருக்கோண்ண அதுக்கு சென்ட்ருல
எங்க வாங்கியிருக்கீங்க
இங்கதா பக்கத்துல நம்ம சந்த சந்த இருக்குல்ல
சந்தக்கி பக்கத்துல ஆமா
மாமா யாரோ புதுசா ப்ளாட் போட்ருக்காங்கல்ல
ஆமாமா
அ அங்கதா நா அஞ்சு அஞ்சு செண்டு வாங்கிருக்கோ ஆல்ரெடி ஒரு மூணு வீடு கட்டிட்ருக்காங்க ரெண்டு வீட பால் காச்சிட்டாங்க
செரிங்க
அதா நா நமக்கு நம்ம கைலயும் காஸ் கொஞ்சருக்கு அதா காசுருக்கும்போதே கையோட கையா வீடு கட்டிட்லாம் ஏனா விட்டனா அப்புறமெட்டு டைமிருக்கோ இப்பயே அப்டி கையோட கையா வீட கட்டில்லா அப்டின் ஒரு ஐடிய ஐடியா இங்க நம்ப்ப வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க மூ மூணு மாடி வீடு கட்றாங்க அதா அவுங்ககிட்ட கேட்ட இது போல நீங்க எங்க வாங்கிட்றிக்கீங்க மெட்டீரியெல்லா செங்கல்லு மணலு ஏனா எங்கயு கெ எப்டி சொல்ற நாங்க எங்க புதுசு இந்த எடத்துக்கு இப்டி வீடும் கட்ல இத்ன வருஷமா வாடக வீட்ல தா இருந்தோ நாங்க சரி இப்பதான் வீடு கட்றோ அதா அவுங்ககிட்ட கேட்ட ஏனா வந்த ஒன் சே அவுங்குன் நாங்க நெலம் வாங்கும்போது அவுங்கதா ஹெல்ப் பண்ணாங்க அவுங்க தா சொல்லிவுட் டாங்க அவுங்கதான் நம்ம லேண்ட பாத்துட்ருக்காங்க வேலி போட்டு வச்சுட்டோ அவுங்கதா பாத்துட்ருக்காங்க மத்தவுங்க யாரு வந்து எதுவு பண்ணாம அதா அவுங்க சொன்னாங்க இது போல ஒங்களதான் சொன்னாங்க ஒங்க நம்பர் தா க விசிட்டிங் கார்டு குடுத்தாங்க அதா இவுங்ககிட்ட போங்க அவுங்க இப்ப நம்ம வீட அவுங்கதா செஞ்சு குடுத்தாங்க நம்ம அங்கதா வாங்குணோ நம்ம வீடு கட்ட தேவையான எல்லா மெட்டிரியலு குடுத்துருவாங்க அதுல்லாம இப்போ கன்ஸ்ட்ரக் ஷன் பண்ணுனா அவுங்களே மேஸ்திரி கொத்தனாரு இல்ல இன்ஜினியரு வேணுனா கூட அவுங்களே வந்து பாத்துக் குத் துருவாங்க நல்லவங்களா பண்ணி குடுப்பாங்க சொல்லிவுடுவாங்க அப்டின்னாங்கண்ண அதா ஒங்குளுக்கு கால் பண்ணோ ஆ இப்ப என்னன்னா நம்முளுக்கு ப்ளான்லா போட்டாச்சுண்ண நம்ப தம்பியே சிவில் லா முடிச் சிருக்காப்ல தம்பி சி ப்ளான்லா போட்டுக் குடுத்துட்டாப்புல இப்ப அது போல ஆளுங்களு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க இப்ப என்னனா அதுக்கான இது மட்டு வேணுண்ண மெட்டிரியல் மட்டு வேணு செங்கல்லு சிமெண்ட்டு எம்சேண்டு கம்பி ஜல்லி இது போல விஷயம் மட்டும் வேண்ண அதா உங்கக்கிட்ட வாங் கிலாமா நம்மக்கிட்ட கெடைக்குமா என்ன ஏதுன் கேக்கதாண்ண கால் பண்ண ஹலோ
ஆ அதாது இப்ப உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுன் மட்டு சொல்லுங்க
அதாண்ண இப்ப வீடு கட்ட எல்லாமே வேணு நமக்கு இல்ல ஒன்னொன்னா சொல்லவா ஏனா அது ஆனா எவ்ள ஆ ஓகேண்ண சிமெண்ட் மண்ணு மணலு எம்சேண்டு ஆ எ தெர்லீங்க ஆ ஒ இது இன்னொன்னு மண்ணு வந்து ஆ
நம்மக்கிட்ட என்னன்னா இருக்குன்னு சொல்ற நீங்க அதுக்கேத்
ஆ அது ஆ ஓகே சொல்லுங்க
எம் சாண்ட் இருக்கு பி சாண்ட் இருக்கு நார்மல் ஆத்து மண்ணு கேட்டீங்கனா ஆத்து மண்ணு அரேஞ்ச் பண்ணிக்கலா கவர்மெண்ட் ப்ர இது கவுர்மெண்ட்லேருந்து நம்ப இது பர்மிஷன் வாங்கி நம்ம ஆத்து மண்ண எடுக்கறது
ஓகே ஓகே
செரிங்களா கவர்மெண்ட் ஆத்து மண்ணு எம் சாண்டு பி சாண்டு மண் வகைல இருக்குது அப்பற பாத்துக்கிட்டீங்கனா கல் வக செங்கல்லு மூணு குவாலிட்டில இருக்கு நம்பக்கிட்ட செங்கல்லு பத்து ரூவா ரேட்டு கல்லு பதினஞ்சு ரூவா ரேட்டு கல்லு பத்தொம்போது ரூவா ரே ரேட்டு கல்லு மூணு வெர மூணு ரேட்டு கல்லு குவாலிட்டில கல்லு இருக்குது பத்தொம்பது ரூவா ரேட்டு கல்லுலா இந்த ஒரு பட கூட ஒண்ணு வந்துருக்கும் பாருங்க கல்லு செய்வாங்களே அந்த படத்துல வந்து தூக்கி ஆ அதா அதா அதா தூக்கி அந்த ரெண்டு கல்ல தூக்கி அடிப்பாங்க கல்லு ஒடையாம டங்குனு கீழ உழும் பாருங்க அது இதுதா வந்து பத்தொம்பொது ரூவா ரேட்டு கல்லு அந்த கல் ல வாங்கி தா இப்ப எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்கறாங்க உங்களுக்கு நீங்க வந்து இப்ப செரி கம்மி பட்ஜெட்ல செய்யணுனா மூணு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு
ஆ
என்னா இந்த மொத பத்தொம்பதுருவா ரேட்டு கல்லு வந்து ஆ பத்து வருஷோ பத்து இருவது வருஷோ நிக்கிதுன்னா பத்து ரூவா ரேட்டு கல்லு வந்து ஒரு ரெண்டு வருஷோ அஞ்சு வருஷோ பத்து வரு அஞ்சு வருஷோ அந்த மாரி அதா அதோட பொ இது அந்த மாரி இதுக்கேத்த மாரி
இல்லங்க இல்லங்க நம்ம நா கட்றோ
இப்ப நீங்க வீடு வந்து உங்களுக்கு நீங்க கட்டுக்கிறிங்கன்னா நீங்க பத்தொம்பதுருவா ரேட்டுக் கல்லே நீங்க வாங்கிக்கலா
ஓகே ஓகே
அப்பறம் பாத்துக்கிட்டீங்கன்னா எம் சாண்டு பி சாண்டு ஆத்து மண்ணு ஆத்து மண்ணு கேட்டீங்கன்னா ஆத்து மண்ணகூட அனுப்பி உட்டுல்லா ஒரு யூனிட்டு ஆத்துமண்ணு வந் து ஆ ஒருலாரி அ அஞ்சு யூனிட்டு ஆத்து மண்ணு எடுக்கலா மொத்தொ வந்து ரெண்ட்ரலட்சருவா வரூ
ஓக்கேயா ஓக்கேயா
அப்பறொ பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஜல்லி அரஜல்லி முக்கா ஜல்லி ஒன்ர ஜல்லி எல்லாமே இன்ச்சு கணக்கு ஒங்களுக்கு எந்தெந்த இன்ச்சுல காங்க்ரெட்டு் போற்றீங்கன்னா அதுக்கு ஒருங்க இத்தன இன்ச்சு முக்காஜல்லி இன்ச்சு கீழ அந்து சாதார்ண இது போட்றீங்ன்னா தர போட்றீங்ன்னா அதுக்கான சிப் ஸ் அப்பறொ வந்து முக்காஜல்லி அ அதுக்கா அதா அர ஜெல்லி எதுக்கு போட்றதுன்னா அந்த கீழ அந்த பவுண்டேஷன் போட்றதுக்கு
ஓக்கே ஓக்கே
இது போட்றதுக் வந்து ஆம்மா பில்லர் போட்றதுவந்து ஒன்ற ஜெல்லி இது வந்து நா சொல்றது வந்து அரஜெல்லி
ஓக்கேங்க
பில்லர் போட்டதுக்கப்பறம் கீழ போட்றது சைட்ல புது இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அரஜல்லி அதெல்லா போட்டு ஆ அதுபண்றது அப்பறம் பாத்துக்கிட்டீங்ன்னா வந்து இது இருக்குது டாம்பரோஸ் கோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது டாம்புரூப் போர்ஸ்ன்றது வந்து தண்ணி லீக் ஆவாம இருக்கற்து துக்கு அத நம்ப அடிப்போ ஒர் ஒரு மூளையில்யு எத் அத்தன கார்னர் வருதோ அத்தன கார்னர்லிநம்ம ட டாம்ப்ருகோர்ஸ் அடி சொன்னா அந்த கார்நல் வழியா தண்ணி உள்ளார வராது அது என்னமா ஃபுல்லா வீடு ஃபுல்லா கூட அடிச்சிக்கலா டாம்ப்ருகோர்செட் அப்பறம் பாத்துக்கிட்டீங்க்ன்னா இந்த வெயில் உள்ளற எறங்காத சன் ப்ரொடக்ஷன் இது இருக்குது பா
அ அ
அது இருக்குது அது போட்டுகிட்டீங்ன்னா கூடொ வந்து இதா இருக்
ஓக்கேங்க ஓக்கே இப்ப என்னன்னா இப்ப பாத்தீங்ன்னா இப்ப கம்பில்லா எப்டிங்க இப்ப கம்பி வேணு ஐல்லி மண்ணு செங்கல்லா சொல்டீங்க இப்ப கம்பி நம்மகிட்ட ப்ப எப்பட்ருக்கு ப்ப அக்னி டி எம் டி கம்பின்றாங்க இவுர் ஃபைஃபிப்ட்டின் றாங் ஃபைஃபிப்ட்டி டீன்றாங்க நம்மகிட்ட எது போட்டிருக்கீங்கயா எந்த கம்மி போட்டா நல்லாருக்கு
அத்தா அந்த இத்தா அம்மன் டி ஆர் ஒய்
ஓகேங்ஐயா ஓகேங்ஐயா இப்ப இப்ப எப்டின்னா இப்ப வெல்லொ எப்படிங்க நம்மகிட்ட ப்ப எனா வெளியில நாங்க எடத்தன்னா கேட்டு பாத்தா கொஞ்சொ அதிகமா சொன்னாங்க நீங்க எது ஹோல்சேல் பண்றீங்க ப்ப ப்ப நீங்க நீங்க வந்து நெறைய கடைக்கு வந்து டிஸ்ட்ரிபூட் பண்றீங்க அதுனால உங்கிட்ட கொஞ்சொ வெல கம்மியாருக்குன்னு சொன்னாங்க யா அப்டிங்ளா
ம அப்ப ந இருக்காப்பன்னா
ஹலோ இது கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங் கேக்குதுங்க
அ அதாய்யா வெல்ல எப்புடின் கேட்ட
தாங்க வெல கேக்குறதுல என்ன இப்பா எது எதுக்கு கேட்டீங்க வெல கம்பிக்கா
இல்ல மொத்தமாவே எல்லாத்துக்கு
எல்லாத்துக்குமே மொத்தமா சேத்து அதாங்க நீங்க நம்ளுக்கு வந்து கொட்டேஷன் எதுவுமே இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க கடைக்கு வாங்க நம்ப கொட்டேஷன் குடுத்தர்றோ விமல் சைட்ல இருந்து
அ
கொட்டேஷன் போட்டு குடுக்கறான் கொட்டேஷன் போட்டு குடுத்த பின்பு நீங்க வந்து எவ்ளோ ஆ உங்ளுக்கு கம்பர்டபுளா இருந்ச் னா நீங்க வந்து நம்ப கிட்ட எடுத்துக்லா ஆனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தா இருக்கு அது மாரி வந்து இதாகாது
ஓகே ஓ கே இல்ல இல்ல அவங்களு பக்கத்து வீட்டுக்காரங்களு நல்லபடியா தா சொன்னாங்க ஏனா அவுங்க வந்து ஆ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கட்டு இப்ப நாங்க வந்து கட்டு கேக்கும்போது எங்களுக்கு சொல்ல அவங்க சொன்னாங்க ஆனா அவுங்க வந்து கட்டும் போது அவங்ளுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல அவங்க தா ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் இங்க வீடு கட்னாங்களா அவுங்க எங்க எங்கயோ விசாரிச்சு பாத்து எல்லா இடத்துலும் போய் கேட்டப்ப ஒன்னு வெல அதிகமா இருக்கு ஆனா குவாலிட்டி இல்ல இன்னொன்னு வெல கம்மியா அதா வெல அதிகமா இருக் குவாலிட்டினா வெல அதிகமா சொல்றாங்க இன்னொ எடத்தில வெல கம்மி ஆனா குவாலிட்டி இல்ல சுத்தமா குவாலிட்டி இல்ல செங்கல்லா அந்த தூக்கி போட்டா பொடி பொடியா போயி தூக்கு போட்டு அடிச்சா பொடி பொடியா போயிடுது ஓகேங்களா கம்பியு நல்லா இல்ல ஜல்லி எதுவுமே குவாலிட்டி இல்ல ஆத்து மண்லா எதுமே நல்லா இல்ல அதா அவுங்க எங்க எங்கயே கேட்டுதா உங்க அவங்களா வந்து உங்கள உங்க கடயை கண்டுபிடிச்சு வந்ததுக்கடுத்தா மத் த அடுத்த படியா இது குவாலிட்டியாவு விக்கு வெலையு கம்மியா போ செஞ்சு குடுத்தாங்க அப்டின் சொன்னாங்கயா ஓகே ஓகே நம்ம நம்மகிட்ட எடுத்துல்லா இது இதா இருக்குங்ளா இல்ல பெ பெயிண்டு டைல்ஸு இது போல ஏதாச்சு இருக்குங்ளா நம்மகிட்ட இப்ப வ வீடு கட்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வேல நடக்குல்ல பெயிண்டிங் வேல டைல்ஸ் வேலல்லா அதுல்லா நம்மகிட்ட இருக்குங்ளா அந்த ஐட்டல்லா ஹலோ ஹலோ சார் கேக்கதுங்ளா ஆ ஓகேங்க அதாங்க இப்ப என்ன இப்ப செங்கல் சிமெண்டு ஜல்லி இது மட்டு தா ஒங்ககிட்ட இருக்குமா இல்ல மத்த ஐட்டமு உங்ககிட்ட இருக்குமான் கேட்டே இப்ப நா என்னனா இப்ப வீடு கட்டி முடிச்சுட்டு நம்ம டைல்ஸ் போடுவோ அதுக்கடுத்து பெயிண்ட் அடிப்போ பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்கு அதுக்கு உங்ககிட்ட எல்லாமே கெடைக்குமா நல்லா குவாலிட்டியா இருக்குமா நல்ல வேல்யூபுலா கெடைக்குமா ஏனா இப்ப எல்லாத்துக்கு தனித்தனியா அலையணு நா மட்டுந்தா வீட்ல அப் அப்பா அம்மா வயசானவங்க நா மட்டுந்தா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நா ஏனா எல்லாமே ஒரே எடத் துல கெடைச்சிட்டா ஈஸி நா எல்லாமே உங்ககிட்டே எடுத்துட்டு நா உங்கிட்டே எல்லாமே ஒரு எத்துல வாங்கிட்டு ஏனா நம்ளுக்கு இப்ப வந்து விசாரிக்கவு ஈஸியா இருக்கு எல்லா எடுத்துட்டு போகவு நமக்கு எந்த பிரச்சனையு இல்லாம இருக்கல்ல அதுக்குதா ஓகேங்ளா ஓகே அதா உங்க உங்ளோட போன் நம்பர் குடுத்தாங்க அட்ரஸ்ஸ விசிட்டிங் கார்டு குடுத்தாங்க அட்ரஸு எ கைல இருக்கு நான் என்னன்னு பாத்துட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னு வீட்லயும் பேசிட்டு நான் உங்கள வந்து நாளைக்கு ஈவ்னிங் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா ரொம்ப நன்றி நன்றி ஓகே நாளைக்கு வந்து பாப்போம் ஓகேங்கா ம்